ஆ குட் மார்னிங் ப்ரோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா ப்ரோ
கொஞ்சோ வாய்ஸும் கொஞ்சோ லோவா கேட்குதுக்கா எனக்கு
ஆ இப்ப கேக்குதா நல்லா
ஒரே நிமிஷோ இருங்க லவுட் ஸ்பீக்கர் கூட இல்ல
ஆ எனக்கு நல்லா கிளியரா கேக்குது உங் நீங்க பேசுறது எனக்கு நல்லா கிளியரா கேக்குது
அக்கா இப்போ பேசுங்க
ஆ கேக்குதுங்களா
ஆஓ ஓகேக்கா ஓரளவுக்கு பரவால்ல ஆனா கொஞ்சோ லோவா தா கேக்குது
ஆங் செர் நா சத்தமாவே பேசுறே நல்லாருக்கேன் ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கறேங்கா சாப்ட்டிங்களா
சாப்ட்டதா அததான் கேக்காதீங்க நல்லா வெயிட்டு் போட்டுட்டு எனக்கு நடக்க கூட முடியல அத செஞ்சுரி தொடுவோணுவா போறேங்க அது மாதிரி வெயிட்டு எக்கசக்கமா ஏறி போய்ட்டு டாக்டர் போனா காரி காரி துப்புறான் என்ன மாரி எது வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்றான் சேரி என்ன பண்றதுன்னு தெரில அதுக்குதான் உங்கள கால் பண்ணே சார் நீங்க நெறைய ஸ்டேட்டஸ் வச்சிருந்தீங்களே வெயிட் லாஸ்கு எதாச்சு டிப்ஸு சொல்வீங்க அப்டிங்றதுக்காக தா கால் பண்ணே ப்ரோ
அக்கா வெயிட் லாஸ் பண்றதுக்காக ஏன்கா ஹாஸ்பிட்டலாம் போறீங்க நீங்க கூகுள்ல தேடுனாலே வரு இல்லன்னா எங்கிட்ட கேக்கலால்ல
அதுக்கு தா போன் பண்ணேனே சரி உங்க கிட்ட கேட்டா எதுனா ரெமுடி கெடக்குமேன்னு தா ஃபோன் பண்ணே
சேரி்ங்கா நீங்க வந்து ஆ கடற்கர பக்கத்துல இருக்கிறீங் ங்களா இல்ல உள்ள இருக்கிறீங்களா
பக்கத்துல தா இருக்குறே ப்ரோ சொல்லுங்க
ஓகே கடற்கர பக்கத்துல இருந்தீங்கன்னா நீங்க சீ ஃபுட்டு் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்சிமம் வெயிட் வெயிட் லாஸ் ஆவறதுக்கு சான்ஸ் ருக்கு
அப்டியா பஸ்ட் டைம் கேக்குறேன் நானு எப்டி அது
ஏன்னா இது நா வந்து அது வந்து டிபிக்கா இது சொன்னாங்களான்னு எனக்கு தெரில நா ஜிம்முக்கு போச அப்பெல்லா முன்னெல்லா ஒரு ஒரு சாப்பாடும் சாப்ட்டு வந்து நா வெயிட் செக் பண்ணுவே
ஆ
அப்போ வந்து என்னன்னா நா மேகி அதுல சீஸ் போட்டு சா அத குக் பண்ணி சாப்டுவோம் ஒரு நாள் சாப்ட்டு மறுநாள் வெயிட்டு போடுவேன் அந்த வெயிட்ட செக் பண்ணுவே அப்ப வந்து வெயிட் கூடி இருக்கு ஒரு ஒன்றரை கிலோ அந்த மாதிரி
ம்
அது மாதிரி வந்து எந்த டயட்டு நம்மளுக்கு ஃபாலோ பண்னோம்னா எது நம்மளுக்கு அதனால மேக்சிமம் வந்து நம்ம கொஞ்சோ குண்டா இருக்கிறதுனால வெயிட்டு குறைக்கிறதுக்கு வசரம் தா நம்ம ஜிம்முக்கு போறோ சரிங்களா
ஹா
சோ வந்து அங்க ஜிம்மு பொறுத்த வரைக்கு ஒரு சார்ட் வச்சிருப்பாங்க இந்த ஃபுட்டு நீங்க தா ஃபாலோ பண்ணனு சில ஃபுட் வந்து நம்மளுக்கு வந்து ஆஹ் விலை அதிகமா இருக்கு நம்மளால பிரிஃபர் பண்ண முடியாது
அ
இப்ப வந்து அவுங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாறி நட்ஸ்சு சாப்புடுங்க ஆஹ் அதா ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்புடுங்க அவுங்க அவுங்க சில ஐட்டம் சொல்றதெல்லா வெல தாஸ் தியா இருக்கு
ஆமா
அது வந்து நல்லா சம்பாதிக்கிறவங்களுக்கு அது கரெட்டா இருக்கு அதுக்கு ஏத்த மாறி அவுங்க ஒரு வேலைக் கி ஐநூறுரூவா இல்ல ஒரு நாளக்கி ஆ ஆயர்வா அந்த மாறி அவுங்க ஈஸியா செலவு பண்ட்டு போய்டுவாங்க ஆனா நம்பளுக்கு அந்த அளவுக்கெலா பிரிஃபர் பண்ண முடியாது ஆனா இப்ப சீ ஃபுட்டுன்னு பாத்தீங்கன்னா உங்குளுக்கு நம்பளுக்கு வந்து கருவாடு ஈஸியா கிடைக்கிற பொருளு வெலையும் கம்மி மி
நாம்
அதே மாதிரி சில டைப் ஆஃப் மீன்னெல்லா உங்களுக்கு வந்து அதும் வெல கம்மி நம்ம வஞ்சரம்னு கம்பேர் பண்ண சொல்ல ஆ அந்த மத்தி மீனு அதெல்லா பாத்தீங்கன்னா அதெல்லா வெல கம்மியாதா இருக்கு சோ அந்த மாதிரி வந்து நம்ம சீ ஃபுட்டு ஆஹ் அது வந்து நா அப்ப முன்னாலல்லா சீஃபுட்ல்லா சாப்ட்டு வெயிட் போட சொல்ல அப்ப வந்து வெயிட் கம்மியா ஆகறத நா பாத்தே அந்த மாதிரி வந்து சீ ஃபுட் இன்னைக்கு ட்ரை பண்ணுங்க அப்புறோ வந்து நீங்க ஓட்ஸ்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லா ட்ரை பண்ணி பாருங்க அதிகமா வந்து எண்ணெ சேர்த்துக்காதீங்க சக்கர சேர்த்துக்காதீங்க
உம்
நீங்க வந்து அதிகமா எண்ண சக்கரை சேத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கெலோரி அதிகமாயிடு சோ ஒரு நாளக்கி வந்து கெலோரி இன்டேக்கு இவ்ளோ தா எடுக்குணுன்ட்டு நம்ப பாடி அந்த ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோ அதுக்கு மேல நீங்க சாப்ட்டா கூட ஆனா அதுக்கு ஏத்த மாறி நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டா ப பேலன்ஸ்சு ஆ வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணிக்குலா சரிங்ளா இருந்தாலு கூட நீங்க அதிகமா சாப் டோனா அது பிரச்சன இல்ல அது வந்து சில பேர் வந்து ஒல்லி ஒல்லியா இருப்பாங்க ஆனா நர்ரையா சாப்புடுவாங்க ஆனா வெயிட்டே போட மாட்டாங்க அந்த மாறி வந்து அவுங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க இல்லன்னா வந்து அதுக்கு ஏத்த மாறி அவுங்க பாடி கண்டிஷன் இருக்கு ஆனா நம்பளுக்கு பொறுத்த வரக்கு கொஞ்சோ சாப்புட்டாலு கூட அதிகமா வெயிட் ஏறிட்டே போகு நம்ப வந்து அந்த டைம்ல என்ன பண்ணுனா ஒன்னு வாக்கிங் போய்டுனு இல்லனா எக்ஸசைஸ் அந்தமாரி எதனா பண்ணணு செரி எக்ஸசைஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்குன்னா நம்ப வாக்கிங்காச்சு போலா இல்லன்னா நம்ப மேக்சிமம் வந்து சீக்கிரமா ஒடம்புக்கொறைக்னுனா ஜம்பிங் எதாச்சு அந்தமாரி பண்ணணு சோ ஜம்பிங் அந்தமாதிரி என்னன்னா ஸ்கிப்பிங்கு இப்ப சில டைம் வந்து ஸ்கிப்பிங் ஸ்டா தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு பண்ணுவாங்க தெரியாதவங்க வந்து என்ன பண்லானா ஜமே மைல்டா கொஞ்சோ ஆ அவுங்களே ஜம்பிங்மாரி பண்ணலா ஸோ அந்தமாரி ஜம்பிங் பண்ணம்னா ஆ ஈஸியா அதாவ்து சீக்கிரமா ஒடம்பு கொறையறதுக்குகூட சான்ஸ் இருக்கு
அதுதா எனக்கு என்னன்னா
ம்மைல இருந்தீங்கன்னா இல்ல வாக்கிங் வெளில போ முடியாது அந்தமாரி இரு ருந்தீங்கன்னா ஆ ஓரளவுக்கு நீங்க ஆ சாப்புறது ஓரளவுக்கு ஒரு மூணு வேல சாப்புறீங்கன்னா அது வந்து ஒரு வேள கட் பண்ணிடுங்க நம்புளுக்கு வந்து பசி எடுக்குதா அந்த டைமு அதனால வந்து நீங்க பசிய கண்ட்ரோல் பண்ணி கேலரி கம்மியா இருக்குற ஃபுட்டு சாப்புடுங்க அந்த ஃபைபர் ஐட்டம் சாப்புடுங்க ஃபைபர் ஐட்டம்லா சாப்ட்டீங்ன்னா உங்குளுக்கு வந்து பசி அதிகமா எடுக்காது அது போக நீங்க சாப்பற்றதுக்கு முன்னாடி தண்ணி நெறையா குடிச்சிங்கன்னாகூட உங்குளுக்கு வந்து அதுக்கு வந்து பசி கண்ட்ரோல் பண்ணிடு எனா தண்ணின்றது வந்து ஜீரோ கேலரி ஃபுட்டுதா நம்ம கேலரி ஐட்டம் வந்து கேலரி இன்டெக்கு எவ்வளைக்கு எவ்வளோ நம்ப அதிகமா எடுக்குறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம வெயிட்டு கூட்டிட்டேதா போகு
ம்
அதனால வந்து நம்ம கேலரி டெஃபிசிட் பண்ணாதா நம்மளால வெயிட்ட கொறைக்க முடியு இதுக்கு மேல நம்ம என்ன பண்றதா இருந்தாலுகூட சாப்பாடு ஓரளவுக்கு இப்ப ஒரு ரெண்டு கரண்டி நம்ப ரைஸ் சாப்ட்டோனா இதுக்கப்புறோ வந்து ஒரு கரண்டி அந்தமாரி சாப் டுட்டு எக்ஸ்ட்ராவா நம்புளுக்கு பசி எடுக்கு அந்தமாரி டய்த்துல அத பேலன்ஸ் பண்றதுக்கு நம்ப க்ரீன் வெஜி டெபிள் அத வேக வெச்சு அப்டி சாப்புல்லா ஆ முட்டையோட வெள்ள கருவு அந்தமாரிகூட சாப்புல்லா முட்டையோட மஞ்ச கருவு சாப்புல்லா ப்ர ச்சன இல்ல இருந்தாலு வந்து அதுல வந்து ஃபேட்டு அந்த மாதிரி கெலோரி அதிகமா இருக்குன் சொல்றதுனால அது கொஞ்சோ கம்மியா நம்ப இன்டேக் பண்ணிக்கிட்டோம்னா கேலரி கொஞ்சோ ஆ பேலன்ஸ்டா இருக்கு அப்புறோ வந்து நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆ வாக்கிங்கு இது வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷோ அந்தமாரினாச்சு நடந்து ந நடை பயிற்சி பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு நம்பள அந்த டயர்ட்னஸ்ஸு அதெல்லா இல்லாம இருக்கு எனா ச சில டைம் வந்து நம்பளுக்கு ஒரே எடத்துலயே அந்தமாரி ஒக்காந்திருந்தாகூட அ முதுகு புடிக்கு சோ நம்புளுக்கு வந்து அந்த ஒக்காந்துனே இருந்தோம்னா நம்ம பாடி அந்த ஃபீல குடுக்கு சோ நம்ளுக்கு ஒக்காண்டு இருக்கறதே நல்லா இருக்குது படுத்துன்னே இருக்கறதே நல்லா இருக்குது அப்டின் சொல்ட்டு சோ அந்த டயர்டனஸ்ல்லாம் போக்கணும்னா அந்த ந நடைப்பயிற்சி அந்த மாரி பண்ணோம்னா இம்மினிட்டி அந்த மாரி நம்ம பாடில நடக்க வேண்டிய ஃபங்க்ஷன்லா வேகமா நடந்துட்டே போயிட்டே இருந்து சுன்னா நம்பள வந்து கேலரி பர்ன் ஆகறதுக்கும் என்ன சான்சஸ் அதிகமா இருக்குக்கா
அதுதா இப்ப நா அப்டிதா ட்ரை பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கே ஆனா வந்து அ டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா காஃபி டீ பாலு சக்கரை இதெல்லா அவாய்ட் பண்ணிடுங்கன்றாங்க ச சக்கரைய கூட நா அவாய்ட் பண்ணிடுவே ஆனா இந்த காஃபி இல்லாமே இருக்க முடிய மாட்டேங்குதா அத குடிச்சிறேன் அதுதான் நா பண்ற பெரிய தப்பு
அக்கா நீங்க வந்து காஃபி குடிக்கலா ஓகேங்ளா காஃபி வந்து நீங்க எப்புடி குடிக்கணுன்னா பிளாக் காஃபியா குடிங்க ஏன்னா நம்பளுக்கு வந்து காஃபி லவர்ஸா இருந்தோம்னா நம்ப வந்து பாலு குடிக்கணு அதாவ்து பால நம்ப விரும்ப மாட்டோ அந்த காஃபி பிளேவர தா விரும்புவோ அந்த டைம்ல வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்ற மாரி இருந்துச்சுன்னா ஆ நீங்க அந்த பிளாக் காஃபி அ ஏர்லி மார்னிங் அந்த பிள நீங்க எப்ப ஏந்ச்சுக்கிறீங்களோ வெறு வயித்துல அ பிளாக் காஃபி போட்டுங்க சுகர் எதுமே ஆட் பண்ணாதீங்க அ அப்டி கொஞ்சொ டேஸ்ட் வேணுன்னா ஹனி ஒரிஜினல் ஹனி அது கடச்சிசுன்னா பாருங்க நம்ப நார்மலா ஸ்டோர்ல கெடைக்கிறதுதெல்லா அதெல்லா ஒரிஜினலான்னு எனக்கு தெரியில ஏன்னா நீங்க பேக்கு அந்த பேக்க பின்னாடி திருப்பி பாத்தீங்கன்னா அந்த இன்கிரீடியன்ஸ் பார்த்தாலே தெரியு உங்குளுக்கு அதுலே சுகர் கண்டண்ட் ஆட் பண்ற மாரி தா இருக்கூ அதனால வந்து அவுங்களுக்கு சுகர் இன்டேக் அந்த மாரி வேணும்னு இருந்திங்கன்னா எ மேக்சிமம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க இல்லன்னா அந்த தேன் அந்த மாரி ஆட் பண்ணிட்டு அது ஒரு ஸ்பூனு நெய்யி அந்த சூடுலேயே நீங்க அந்த சூ அந்த காஃபி டிக்காசன் அந்த மேலேயே ஆட் பண்ணிங்கன்னா அது பா மெதக்கூ நீங்க அது கலந்து குடிச்சிங்கன்னா அவ்ளோ சூப்பரா இருக்குக்கா அந்த காஃபிய பிளாக் காஃபி அதுவே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கூ ஒரு சிறந்த அ ட்ரிங்க்ன நா ட்ரிங்க்குன்னு சொல்ல மாட்டே அது வந்து ஒரு பேவரேஜு ஸோ அதுக்கு அது கூட வெயிட் லாஸ் பண்றதுக் க்கு இதாகு ஏன் அ ஏன் அது நெய் வந்து ஃபேட் தான அது வெயிட்டு கூடுமே அப்டின்னு சில பேர் கேப்பாங்க அதுக்கு வந்து என்ன பதில்னா இப்ப வந்து நம்ப வெறும் வயத்துல குடிச்சோம்னா இது வந்து அந்த பசி அடக்கறத் த்துக்காக கொஞ்சொ ஒரு இதுவா இருக்கூ ஒரு சொல்யூஷனா இருக்கூ
அ
ஸோ நெய் வந்து நம்போ அந்த ஹாஃப் ஸ்பூன் ஒன் ஸ்பூன் அது மாரி குடிக்கறதுனால நம்ப ஸ்கின்னுக்கூ நல்ல இது நல்ல க்யூரா கொடுக்கூ அப்பறொ வெயிட் லாஸ்க்கூ கொஞ்ச இதுவா இருக்கூ நீங்க இந்த மாரி காஃபி குடிச்சிங்கனாலே பெட்டர் தாக்கா
வெள்ள பூசணிக்கா இருக்குல்ல அந்த வெள்ள பூசணிக்கா வந்து காலைல்ல அடிச்சு காஃபி அவாய்ட் பண்ணணுன்றதுக்காகவே சொன்னாங்க அந்த வெள்ள பூசணிக்கா கலையிலே அடிச்சு ஃபில்டர் பண்ணி அதுல கொஞ்சோண்டு அந்த பட்ட தூளூ அ ஒரு கிராம்பு அப்பறொ ஒரு ஏலக்காய் இதெல்லா தட்டி போட்டு வடிகட்டி குடிக் கே சொன்னாங்க அத தான் இப்போ நா அந்த ஒரு வாரமா குடிச்ச ஆனா எனக்கு கொஞ்ச நல்ல ரிசல்ட் கெடச்சது அது அது நல்லா ஒரு ரெண்டு கிலோ கிட்ட எனக்கு கம்மியாயிருக்கு இந்த ஒரு டென் டேஸ்ல அது ஓரளவுக்கு நமக் கு அந்த காஃபி மேல உள்ள அந்த அடிக்க்ஷன வந்து கொண்டு போய்டு நமக்கு அது கொஞ்ச நிறுத்திடு நீங்க இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க அப்டின்ன நா அது இது வெயில் காலமா இருக்குறனால சரி வெல்ல பூச்ணிக்கா நமக்கு செட் ஆகு அப்டின்ற துக்காக அத கொஞ்சோ ட்ரை பண்ணு ட்ரை பண்ணதால்லா இப்போ கொஞ்ச அது பரவாயில்லாம தா இருக்குது எனக்கு பரவால்ல ஆனா ஃபுட்டு் எல்லா நீங்க சொன்ன மாரி நா அளவா தா இது பண்றே காலையில டைம்லலா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு இட்லியாச்சு சாப்ட்றுவே ஒரு தோச அது மாரி சாப்ட்டுடுவே சப்பாத்தினா கூட ஒன்னு ரெண்டு தா அதுக்குமேல நீங்க சொன்ன மாரி ஒல்லியா இருக்கவங்கதா அதிகமா எடுப்பாங்க கம்மியா இருக்குறவங்க கொஞ்ச கம்மியா தா எடுப்பாங்கன்ற மாரிதா நானுமே பண்றே ஆனா எனக்கு அதெல்லா எடுத்துமே அது ஒடம்பு வாகா என்னனு தெரியில வெயிட்டு எறங்குனாலோ ஒடம்பு அப்டியே இருக் குற மாரியே தா இருக்கு இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நடக்கும் போது மூச்சு வாங்குதுன்ற மாரி ஆன மாரி ஆய்டுச்சு எனக்கு ஆனா நீங்க சொன்னதுல நெறைய டிப்ஸ்ஸுங்க எனக்கு கொஞ்சொ யூஸ்ஃபுல்லா தா இருந்தது பாப்போ அடுத்தது நா கண்டிப்பா இத ட்ரை பண்ணறே சரிங்க ப்ரோ நா அப்புறமா பேசுறே உங்களுக்கு
ஆ ஓகேகா
ஆ ஓகே ப்ரோ ம் ஆயிட்டு